கேக்குத ஆ கேக்குதாங்க ஆ சொல்லுங்க சிஸ் சொல்லுங்க உங்க காதல் கதைக்கு சொல்லுங்க எப்படி நீங்க அவர் எப்படி சந்திச்சீங்க இதுல சொல்றதுல உங்களுக்கு ஒன்னு ஆட்சியபண இல்லையே
இல்லல்ல அப்படியெல்லா ஒன்னு ஒரு இதுவு இல்லைங்க்கா அதல்லா தாராளமா சொல்லலா
உம் எப்டி எப்டி கல்லூரில படிக்கும் போதா இல்ல எப்டி
அது எப்டி சொல்றதுன்னா ஒரு இப்ப நம்ப காலேஜுக்கு பஸ்ல போறோம்ல
ஆமா
அஹ் அது மூலியமா தெரிஞ்சு எ ஃப்ரெண்ட்ஸ்சு என்ன சொல்றது எ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்டு ப்ச் அந்த மாரி
உம் உம் புரியுது புரியுது
எப்புடினா ராங் நம்பர்ல கால் பண்ணி கனெக்ட் ஆகுறாங்கள்ல
அது செரி
அப்படிதா ஃபஸ்ட் வந்து எனக்கு அப் அப்படிதா வந்து கால் வந்துச்சு எனக்கு வந்து கால் பண்ணாங்க அப்படிதா கால் பண்ணாங்க கால் பண்ணப்போ வந்து நா வந்து ஃபஸ்ட் டைம் பேசும்போது வந் அது குடிச்சு கோவத்துல சரா மாறியா திட்டி வு ட
ஆ
வந்து ஃபஸ்ட்டு பேசுனாங்கனா ஹலோ எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்டிதா கேக்கணு என்ன கேக்க நீங்க யாரு தேவல்லமா எனக்கு எதுக்கு கால் பண்ணி அந்த மாரி புடிச்சு சர மாரிய திட்டிவுட்டே அதுக்கப்புறோ பைய்ய ஒரு ஒரு ஒரு மாசத்துக்கு காலே பண்ல நாங்க பஸ்ல பிரைவேட் பஸ்லதா வெளிய வெளி பஸ்லதா
ஓ காலேஜ் செரி செரி
அதனால வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேங்கா சேந்துட்டு ஜாலியா ஆண்பட்டு அப்படி போவோ அப்படி போகையில வந்து அவ ங்களு அதே பஸ்ல தா வருவாங்க எனக்கு அது தெரியாது நாம்ம வந்து நம்மள சுத்தி இருக்கவங்கள கவன்ச்சாதான உண்டு நம்ம வந்து நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட பேசிட்டு அவங்கள மட்டு கவனிச்சிட் சு தான நம்ம சுத்தி என்ன நடக்குது அதெல்லா வந்து நா கவனிச்சதே கெடையாது யாரு பாத்தா என்ன பாக்கலனா என்ன நா நம்ம தப்பு பண்ணாதா வந்து நம்மள யாராவது பாக்குறாங்
ஆ கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா இது உண்மதா ஆ ஆ ஆ
ப்றோ எனக்கு அந்த என்னமே அந்த தாட்ஸே வரல நம்ம எந்த தப்புமே பண்ல நம்ம ப்ரெண்ட்ஸ் கூட போறோ ஆ ஜாலியா பேசிட் தே ஆனாலா வந்தா அப்படியே போயிருச்சு அதுக்கப்புறோ மறுடியு ஒரு மாசோ கழிச்சு மறுபடியு கால் பண்ணாங்க
உம்
அப்போ வந்து அ கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அதனால கொஞ்சம் வந்து மைண்ட் சரியில்ல யாருக்கிட்டையா
எப்படி அவரும் நீங்களும் ஒரே ஊரா இல்ல எப்டி
ல நா நா ஒரு ஊரு அவங்க வந்து பக்கத்து ஊர் அப் டி பக்கத்து ஊர்ன்னு சொல்லிட முடியாது ஒரு ரெண்டு மூணு ஊர் தள்ளிய அப்டின்னா ஒரு ஓரு மண் நேரம்
உம் உஹம் உஹம் புரியுது புரியுது
அந்த மாரி அவங்க வந்து அவங்க ஊர்ல இருந்து எங்க ஊர் தாண்டிதான் வேலைக்கு போனும் எல்லாரும் ஒட்டுக்காதான் ஒரே பஸ்ல தான் போனு அதனால வந்து ரொம்ப நாளா வந்து நோட்டீஸ் பண்ணிட் டே வந்துருக்கறாங்க எனக்கு அது தெரியா ஏன்னா வந்து நான் பஸ்ல இருக்கும் போது ஜாலியா ப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அடிச்சுட்டு விளையாண்ட்டு ஜாலியா சாப்புட்டு சின்ன சின்ன இந்த குறும்பு வேலைலாம் செய்வாங்கல அப்படி பண்ணிட்டு அந்த மாதிரி இருப் பண்ணா துரு துருன்னே அது அவங்களுக்கு புடிச்சு போயி ஏ ப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு தெரியாம நம்பர் வாங்கி இதுல்லாம ஃபோன் கால் பண்ணதுல்லாம் பண்ணிருக்காங்க அப்புற மடியே ஒரு மாசம் களிச்சுஅவங்க பேசும்போது மறுபடியுகால் பண்ணியிருந்தாங்க அப்ப வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு வீட்டுல பிரச்சனைன்னு சொல்ட்டு ஒரு சின்ன பிரச்சனை சொல்லிட்டு அப்ப கால் பண்ணு போது வந்து எனக்கு திட்டவும் மனசு வரல எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஏன் இப்படி பண் றீங்க ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லும் போது இருங்க இருங்க நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிறேன் அதுக்கப் புறம் நீங்க வந்து பேசலாமா வேணாமனு முடிவு சொல்லுங்க
உஹம்
அப்புடி இருக்குல வந்து அவுங்க வந்து இந்த மாரி நா அவுங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா உங்கள உங்க கூடதா டிராவல் பண்டே இருக்கே நீங்க என்னெல்லா பண்றீங் ஏன் எங்க போறீங்க எங்க வரீங்க என்கற முதற்கொண்டு எனக்கு எல்லாமே தெரியு உங்க பேரி இதுதா நீங்க வந்து இந்த ஊரு ஆஹ் உங்களுக்கு இதெல்லா புடிக் கோவோ இதெல்லா புடிக்காது நீங்க இப்புடியேல்லா நடந்து கோவப்பட்டா இப்பிடி இருப்பீங்க ச சந்தோஷமா இருந்தா எப்பிடி இருப்பீங்க அப்டியே ஒ ஒவ்வொன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க
அது சரி அப்ப வந்து நெனைக்கு நம க்கு ஒரு எண்ணம் வரும் அந்த எடத்துல ஏன்னா இப்ப நறைய பேரு நம்ம கூடவே இப்ப நீங்க பெரும்பாலும் கல்லூரி போறப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட இருக்க தோழிகள் கூட காதல் இருப்பாங்க ஆனா நம்ம வந்து வீட்டுக்காக பயந்துட்டு இருப் க்க மாட்டோ ஆனா நமக்கு அது பண்ணணும்ன்னு ஆசதா நானுமே அப்புடிதா அப்டின்னு இருக்குறப்போ நமக்கு இந்த மாரி ஒரு பர்சன் வரும்போது நமக்கு மனசு நம்மல அறியாமலே சாய ஆரம்பிச்சிரும்
ஆனா எனக்கு நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஆனா வந்து என்னோட இது வந்து அது வரைக்குமே வந்து லவ் அது மாரிலாம் வந்து எனக்கு தே எந்த ஒரு இதுவுமே இருந்தது கெடையாது ஆனா வந்து எப்டின்னா என்னோட சின்ன வயசுலருந்து வந்து நா அப்பா அம்மா பாசத்துக்காக ரொம்ப ஏங்கி ஏன்னா எனக்கு அது கெடைச்சது கெடையாது இருக்காங்க பட் வந்து எனக்கு க்கு அது ஆஹ்
சரியா சொன்னீங்க இல்ல புரியுது இப்ப இதே நெலைமையில தா நானுமே காதல் விழுந்த காரணம் அதுதா நா ஒரே பொண்ணு தா எங்க அம்மா அப்பா வந்து இருக் இருக்காங்க இதுநாள் வரைக்கு என்ன பாசமா பாத்துக்கிடடதே கெடையாது ஆனா அவுங்கள நா தப் பு சொல்லல்ல அவுங்களுக்கு தோட்டம் காடு இந்த மாரி இருக்காங்க பணம் சம்பாறிக்கிறாங்க பிள்ளைய படிக்க வச்சாங்க ஆனா பிள்ளையங்கிட்ட எப்புடி நடந்துக்கணுங்கற
உம் கரெக்ட்டு அ அதே பிரச்சனதா எங்க வீட்லயு இப்ப என்ன ஹாஸ்டல்ல சேத்தி இருந்தாங்க இப்ப எல்லாரு வந்து ட்ரெஸ் சண்டே அப்டின்னா பாக்குறக்கு வருவாங்க ஆனா என்னன் ஏ என்ன என்ன சேத்தி ரெண்டு வர்சுமா ஒரு மூணு டைம் தா வந்து தா கோ எல்லாத்தியு பாக்க மாசோ மாசோ வருவாங்க பேரன்ஸ்சுவே ஆனா என்ன பாக்குறக் கூ மூனு அந்த அந்த ரெண்டு வர்ஷத்தில மூனு தடவ தா வந்தாங்க எனக்கு அப்பல்லா அவங்க எல்லா வந்துப் பாத்தரமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நா காலேஜே போயிட்டு வரன் வைங்களே போயிட்டு வரும்போது ஒரு ஒரு அஞ்சி நிமிஷ் சா தாமதம் ஆயிடுச்சினாலுமே எங்க அப்பா எங்க போயிட் வந்த யாரு கொழம் அப்டிங்கற மாறி ஒரு மாதி தகாத வார்
அ அ அ சரியா சொன்னீங்க இப்ப நீங்க உங்க வீட்ல ஓ அப்பாம் அப் அப்பாவ சொல்றீங்க எங்க வீட்ல பத்தீங்கன்னா எங்க அம்மா அசிங்கமாவே திட்டுவாங்க கெட்ட கெட்ட வார்த்தைகள்லா பேசுவாங்க நீ எங்க போயிட்டு வந்த யார பாக்க போயிட்டு வந்த எவன பாக்க போயிட்டு வந்த எப்டியா அப்டியாம்பாங்க நா எங்க வீட்லருந்து என்னோடய கல்லூரிக்கு போணுன்னா ரெண்டு மணிநேரோ போகனு நா அந்த மாறி போயிட்டு இருந்தே அப்ப வந்து நா யோசிச்சே என்ன இவங்க இப்டி பேசுறாங்க ஆனா நா வந்து காதல் செஞ்ச நபர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா செல்லோ இன்னைக்கு வரைக்குமே அது அப்டிதா இப்ப கட்டிட்டே விழுந்தா கூட என்னன்னா இப்ப எல்லாரு என்னங்கறாங்க அவ வந்துதா நீ எங்கள மதிக்கல அவனால தா இப்டி ஆயிட்டன் சொல்லி பிரிச்சுல்லா வச்சிருந்தாங்கங்க அங்
உம்
என்ன இவா சொல்லுவாமே என்னதா பண்ணுனாலு ஏதோ எல்லாத்தையு மீறி காதல் போயிட்டு இருக்கு
ஆ
உம் ஆனா அந்த பெண்கள் வந்து காதல்ல விழுகுறக்கு ஒரு காரணமே பெற்றோர்கள் தாங்க அவங்க சரியான பாசத்த காட்னா நம்ம ஏங்க இன்னொருத்தவங்க கிட்ட போய் விளப்
இப்ப வரைக்குமேங்க ஓ அவங்க கிட்ட கெடச்ச பாசோ அந்த புரிதல் எல்லாமே வந் என் அப்பா கிட்ட இருந்து எனக்கு கெடச்சது எதுனா நா இப்போ வரைக்குமே அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேங்குற ஒரு எண்ணோ எனக்குள்ள இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
ஆனா வந்து எப்டி சொல்றது எங்க அப்பாக்கும் ஒரு படி மேல அப்டிங்கிற மாறிதா நா அவங்கள வச்சிருக்கே ஏன்னா நா வந்து அந்த அளவுக்கு நா எந்த அளவுக்கு பாச எதிர்பாத்தேனா அத விட ஒரு படி மேலேயே வந்து எனக்கு நெறைய பண்ணிருக்காங்க
உம் உம்
சிலர் வந்து இப்போ காதலிக்கிறாங்க அப்படின்னா வந்து வெளியே போறதுக்கு சுத்துறக்கு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மாரி பண்ணுவாங்க என் என்னோட இ இதுல வந்து என்னோட லைஃப்ல கெடச்ச அந்த ஒரு லவ் வந்து எப்டின்னா நா நல்லா படிக்கணு எ என கிட்ட விடிய விடிய பேசிருக்காங்க நைட் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சாங்க னா விடியக்கா நாள் அஞ்சு மணி வரையு பேசுவாங்க காலேஜ் படிக்கும்போது ஆஹ் என்ன பேசுவாங்கன்னு தெரியது ஆனா வந்து நீ இப்டி படிக்கணும் இது படிக்கணும் என்ன பண்ணனும் எங்க போகணும் ஆஹ் என்னல்லாம் வேலைக்கு போகணும் என கவுர்மெண்ட் ஜாப் வேலைக்கு போறக்காக வந்து எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வேண்டி எல்லாம் இது பண்ணி குடுத்தாங்க
புரியுது புரியுது ஆஹ்
அப்டி
ஆனா அந்த வயசுல நம் பெத்தவங்க பேசிதான் கேக்றோ இவங்க என்ன தெரியுமா பேசு மானத்தை வாங்கிராத ஏதாவது பண்ணிடாத நாங்க இருக்க மாட்டோம் எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதாங்க பேசினாங்க வீட்ட விட்டு போயிரு இது ஏன் வீடு நீ சம்பாரிச்சு வாங்கிக்கோ நா அதனால தாங்க ஒரு வீட்டு வீட்ட வாங்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணணுனு இருக்கேன் ஏன்னா எங்க வீட்டுல இப்பவும் எனக்கு நிம்மதி கிடையாது எப்ப பாத்தாலு இது ஏன் வீடு வீ வீட்லயே இருக்காத தண்டமா இருக்க பிள்ளை எல்லாம் பாரு எப்டி கல்யாணம் பண்ணி கொழந்தை பெத்துருக்கு நீ என்னத்துக்கும் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல இப்படித்தான் பேசுறாங்க
அது அது அவுங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீக்குறாங்க அப்படி
எங்க ஆதங்கத்தை தீக்கிறாங்க ஆனா நான் இமா கல்யாணம் நான் லவ் பண்ற இவன் வந்து என்ன சொல்லுவான் அப்டின்னா நீ அதெல்லாம் பயப்படாத நான் அதான் சொல்லுவன் உனக்கு என்னப்பா நீ இருந்து பாரு எங்க வீட்டுல அப்ப தெரியும் சரி வெயிட் பண்ணு நான் வந்துடுற வந்துறேன்னு ஏதோ ஏதோ அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ச்சுங்க அவனும் வெளிநாட்டுல வேல பாக்குறான் நானும் அதனாலதான் அவனுக்காக தான் அந்த கம்பெனிக்கே வேலைக்கு சேர்ந்தனே இப்ப வந்து பரவால்லாம இருக்கு இப்ப எங்க வீட்டுல ஒரு கட்டத்துல ஒத்துக்கிட்டாங்க வேற வழியில ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் என்னன்னா நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து இருந்தாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கொழந்தையோட வந்தாலும் எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் ஆனா மாறிடும் நம்ம அம்மா அப்பா மாற மாட்டாங்கங்க அந்த குழந்தையோட வந்தாலுமே அந்த குழந்தைய பாத்துப்பாங்க நம்மள திட்டதான்
அது வேண கரெட்டு தாங்க எனக்கு என் பேர வேணானா நீ வேணா ஏன் பேத்தி வேணும் நீ வேணா அந்த மாரி தாங்க இருக்கும்
எத அது ஏன்னே எனக்கு புரியலங்க இந்த ஊர்கள்ல தான் இப்படியா இந்த மண்டலத்துலதா மித்த ஊர்ல எல்லாம் பாருங்களே மகனா அப்டி பாசமா இருக்கும் ங்கங்க விட்டே கொடுக்கும் உம்
எப்படீனா இப்போ இந்த சைடு தான் இப்படின்னா மத்த மத்த சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த பேரம்பேத்தி விட ஆஹ் என் மக நல்லா இருக்காளா
ஆஹ் கரெக்ட் அதைதாங்க நான் சொல்றேன் என் மகளுக்கு மீறி தான் அடுத்தந்த குழந்தைங்க மகள் பார்த்துக்கிற விதம் நம்ம ஊர்லயே இந்தா க கட்டி குடுத்தாச்சு போயிருந்த பக்கம் வந்து
அப்டிதான் அது வேணா நீங்க சொல்றது வேன்னா நூத்துக்கு நூறு உண்ம
அப்படிதாங்க இருக்கு கட்டி குடுத்தாச்சு போயிரு நாளைக்கு அவங்க வீட்டுக்காரு சொல்றபடிதான் இருக்கணும் இவங்களே அவனுக்கு வழி எடுத்து குடுப்பாங்கங்க அதிக நேரம் ஃபோன் பேசாதே அதிக நேரம் ஃபோன் பாக்காத அப்புறம் உடனே என்னன்றுவாங்க நீ லவ் பண்றதுனால தான் பிரச்சனைன்றுவாங்க ஐய்யயோ சாமி என்ன செய்யறது உம் வாழ்க்கை எல்லாத்தையும் சகிச்சக்கிட்டு போகணுங்க என்ன பண்ண குழந்தைக்காக வாழ்ந்துதான் ஆகணும்
கரெக்ட் தாங்க செரி இருங்க வீட்டுல கொஞ் சம் அம்மா கூப்புறாங்க என்னென்னு
ஆஹ் செரிங்க ஆஹ்